கேக்குதா
ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
ஆ எனக்கு நல்லா கேக்குது உங்ளுக்கு கிளியரா கேக்குதா
ஆ எனக்கு நல்லாவே கிளியரா கேக்குது
ம் என்ன பண்றீங்க ம்
இதே வேல தாங்க செஞ்சின்னு இருக்க
ஆமா கடைக்கு
ஆமாங்க கொஞ்சோ அதிகமா இருக்கா அதனால இது பண்ணி இருக்க
ஆமா அக்கா இவரது வேலையே நீங்க பாத்துருக்கீங்க
என்னங்க பண்றது எங்க வீட்ல வந்து நாங்க அஞ்சி பேரு எங்க அஞ்சி பேர் தாண்டி எங்க அத்த மாமா எல்லா இருப்பாங்க அவுங்ளுது அதுவுஇல்லாம நா மதியானத்
நால ஒரு நாளைக்கு சேத்து வச்சு எவ்ளோ வந்தாலு ஒரு வேலைதா போடனு எவளோஇருந்தாலு சேரி நேரிய பேர் கேக்க ஆராமிச்சுருவாங்களா ஒரே ஒரு வேல தா
ம் இல்ல நா அப்பப்போ சாமா தேச்சிருவ ஏனா வந்து அப்போதா சீக்கிரமா முஜிசிரு
ஓ நா வந்து அப்டி இல்லங்க மொத்தா முடிச்சிறுனு கையோட அதோட அப்றோ திரும்பி அது ஈரமா ஆயிடு திரும்பி உக்காஞ்சு ஒரு ரெடியா சாம கலடிட்டு குளிச்சிறது
ம் ம் சாப்ட்டீங்ளா
இப்ப தாங்க தோச சுட்டுட்டு இருக்கே
எதனா நாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு
இல்ல இல்ல லைட்டா பாத்தரத்த தூக்கி போட்ற சத்தோ மாட்டு கேக்குது இது ஒரு வாயஸ் கேக்குது ஒரு டைலாக
ஏ யாருல்லா பக்கத்துல இருக்கா
யாரு எங்க
புரில யார்லா பக்கத்துல இருக்கா
எங்க
உ பக்கத்துல
யாருமே இல்லையே
ஆனா உங்க அம்மா வாய்ஸ் லைட்டா கேட்ட மாரி இருக்கு
அதா அவுங்க ஓரோ அப்போ அப்டிக்கா இருக்காங்க அங்க நா இங்க கிச்சன்ல அவுங்களு அங்கதா
ஓ அவுங்க ஃபர்ஸ்ட் அவுங்க வாய்ஸ் கேட்ட மாரி இருக்கு
ஆ ஆமா ஆமா லவ்ட்டரா பேசிருந்தாங்க
ம் வேற ஏதோ டைலாக் இது ஓரு டைலாக்கா போசுன்னு வேற யாரோ சொன்ன மாரி இருக்கு நீங்கசொன்னீங்ளா அவுங்க சொன்னாங்ளா
இல்ல அவுங்க தா நா எதுவுமே பேசல நா உங்ககிட்ட மட்டு தா பேசிட்டு இருக்கே
ஆ அ
இங்க வேற மழ வேற பலத்த காற்றுடன் வீசிக் கொண்டிருக்கு ஏங்க உங்களுக்கு தெரியாதா மழ பெய்ரது
தெரிவே தெரியாதுங்க
எங்க இப்டி சொல்றிங்க மழ பெய்து
ஓ நா உள்ள இருந்தேனா தெரில
ம் ம்
ம்
ஓ உங்க வீட்ல தெரியாதோ மழ வந்தா
ஆ தெரியாது ரொம்ப அந்த அத காத்தடிச்சு ரொம்ப மழ பெய்துல்ல ஸ்டார்ட் ஆகுதுல அப்பதா தெரியு ஆ சவுண்ட் ஆ அந்த சவுண்ட்ல தா தெரியு
எங்க வீட்ல்ல எங்க வீட்ல ஜன்னல்லா இருக்குல்ல அதனால நல்லாவே கேக்கு
ஆஹ நீங்க மேல இருக்கீங்கல அதனால உங்களுக்கு தெரிது நாங்க கீழேயே இருக்கோம்ல சுத்தி வேற வீடு ரெண்டு பக்கமு
ஆமா இங்க காலியா இருக்கு
ஆ காலியா இருக்குல்ல அதனால தெரிது இங்க தெரில அதனால
ம் ம்
ம்
புரியுது புரியுதுங்க
ம் நாங்க எப்டி போச்சு கொயர்ல நானா ஸ்
ம் நல்லா தாங்க போது
ம் ம்
நாளைக்கு வேற சீக்கரமா வேற போணு போலங்க
சீக்கிரமவா ஏ
அஞ்சே முக்கால்கலா இருக்கணுமாங்க அங்க
ஆ ம் ஏ அவ்ளோ சீக்கரமா
அப்பதா ஆறு மணிக்கி தொடங்கறதுக்கு கரெக்டா இருக்குமா
ஓ மை காட் ஓ இத்தின் நாள் தொடங்கறதுக்கு கரெக்டா இல்லயா
பூஜைல போக போக லேட்டா ஸ்டார்ட் பண்றாங்களா
ஆ ஓ நீங்க சீக்கிரமா வந்ட்டீங்கனா சீக்கிரமா க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க
அப்டி ஆ ஆ
ஓ அப்டி ஒரு இது அப்ப கூட ஜனங்க வர்ணுல
அவுங்க வந்தா வர்லனாலு பரவால்லயா கரெக்ட் டைம்க்கு தொறங்கணு
நீங்களே சொல்லுங்க யாருக்காக அவுங்க ரொம்ப நாள் வெயிட் ரொம்ப நேர வெயிட் பண்றாங்க கொயருக்காகவா இல்ல
அ
அது என்னமோ கதங்க ஆனா எங்ககிட்ட சொன்னது அத்தாங்க
ஓ
ம்
நா பாத்த வரைக்கு நீங்களே சீக்கிரமா வந்து கூட என்னது செகண்ட் சர்வீஸ் எலா வந்து கொஞ்சோ லேட்டா தா நல்லா த்துவாங்க ஜனங்க ஒன்னு வர்லன்னு
ஆனா வந்து இன்னைக்கி அவுங்க வந்து சொல்றாங்கங்க இந்த மா ரி வந்து
ஓ சீக்கிரமா டைமுக்கு ஏதோ ட்ரை பண்றாங்க போல
ம் ம் ம் அதுவு அஞ்சே முக்காக்கு அங்க இருக்கனுமாங்க
ஆ
அம்மா நா வீட்ல இருந்து அஞ்சர மணிக்கு கெளம்பனு ஆனா நா குளிக்க போறதே அஞ்சரைக்கு தா
ஆ உங் உங்க வீட்ல நீங்க ரெண்டு பேர் வர்ணுல
அது காக இருக்கறன்னு சொல்லுவாங்க எங்க வீட்ல குடுத்த ரெண்டு பேரு
நாங்க மட்டு வர்லயான்னு கேட்பாங்க
ஆமா அதுக்கு நாம வாய மூடிக்கிண்டு வந்து அடுத்த நாளைக்கு லேட்டா போய் வேணுனா திட்டு வாங்கிகிலன்
ஆ புரியுதுங்க ஏ ஃபர்ஸ் சர்வீசலே ஆன்டிங்லா இருப்பாங்களா இல்ல எப்டி
இல்ல இல்ல இல்ல அவங்களா வரமாட்டாங்க
நீங்க மட்டுதா இருப்பீங்க
ஆமா
ம் ப பசங்க சின்ன பசங்க
எல்லாரு ஃபஸ்ட் சர்வீஸ் வர்னு அந்த ஆன்டிஷ தவற
ம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் எல்லா சின்ன பசங்க வந்து ஃபர்ஸ் சர்வீஸ் இல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கு போது ஃபஸ்ட் சர்வீஸ் வரமாட்டாங்க என்ன சின்ன பசங்க
அவுங்க சில நேரத்துல வருவாங்க சில
ஓ ஹோ
ஓ
உம் ஆனா நீங்கல்லா வந்து போயே ஆகணும் இல்ல
என்னா பண்றதுங்க
ம் ம் ஆமா நீங்க சாப்ட்டீங்களா
நா தோசை சுட்டுகுனே சாப்ட்டுட்டு இருக்கறோ
நானும் அப்படிதாங்க பண்ணியிருந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
திவ்யாவுது ம்
நாளைக்கு வேற வெளுத்து வாங்கப் போதே மழை
அத்தா நெனைக்கறே நானும் மார்னிங்கே மழை போல நீங்கல்லா பாவோ உம் ஆனா இப்படி காத்து அடிச்சுங்கன்னே இப்படி இருந்தா நல்லா இருக்கும் கிளைமேட்டு
உம் ரொம்ப மழை வராம
ஆ ரொம்ப வராம இன்னிக்கு இருந்ததுல்ல தூறல் போட்டுக்கினே ஆ பட் இருந்தா நல்லா இருக்கும் ஆனா
அவள் தா உங்க அம்மா வந்து உங்கள திட்ட போறாங்க என்னா மா துணி காய வெக்கும் போது மழை வரணும்
அப்படிதாங்க சொன்னாங்க அப்புறம் வந்து அவுங்களுக்கே தெரியு இல்ல மழை பெஞ்சியிருந்தன்னு
உம் உம்
அதல்லா என்ன சும்மா உட்டாங்க சேர் சேரி போலச்சு போணுன்னு
தப்புச்சிட்டீங்க
ஆமா எல்லா மாட்டின்ருப்பா அவங்கிட்ட உம் ஐயியய்யோ பெரிய ராசியா ஏதோ கேட்டுச்சுனு நினைக்கிறே
இல்ல இல்ல னோ னோ னோ அவ்ளோ அவ்ளோல்லா இதுவா இல்லைங்க ஸ்வேதா வந்து அந்த சூ வந்து பாத் சும்மா ஜெய்கற்துக்கு உருட்டுறத விட
ஆ நா ரொம்ப பொறுமையா ஒரு ஒரு பாத்திரமா எடுதுன்னு நா தேய்ச்சுன்னு இருக்கேங்க
அப்படிங்களா
உம்
ஆ வரேங்க ஃபேன் ஆஃப் பண்ணு ஃபேன் ஆஃப் பண்ணுனு நிக்கறாரு
உம்
அப்ப நைட் ஃபுல்லா ஃபேனே போட மாட்டியா அப்பறம்
அப்புறமா இப்பவே எங்க அப் எங்க அம்மாக்கு லெமன் ஜூஸ்சு வைக் சொன்னாங்க ஆ லெமன் ஜூஸ்
நைட் லெமன் ஜூஸா மழைல
வேற ஆமாங்க
என்னங்க வித்தியாசமான ஜீவன்
ஆ எங்க அம்மாக்கு லோபிபி ஆயிச்சு அதனால ரொம்ப மயக்கமாவே இருந்தாங்க அ ஆ அதனால செரி லெமன் ஜூஸ் குடிச்சா ஓரளவுக்கு பரவால்ல மாரி இருக்குன் சொல்ட்டு சொன்னாங்க எங்க மாமா
உங்க அம்மா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்தின்னு ஊர்சுத்தினு ஏதோ ஒரு பிரதர் கூட வரோன்னு பாருங்க
ம் ஆமாங்க எங்க அம்மாக்கு வந்து இல்ல மார்னிங்ல இருந்து அவுங்களுக்கு நேத்து நைட்ல இருந்து அப்டிதா இருக்கு
ஓ அப்ப ஒருவேளை மத்தியான உங்க பிரதர் சொன்னாங்ளா அவுங்க கூட பேசலால உங்க மதர்
புரில
மா ஈவினிங்கா மதியனு நினைக்கிற மதிய தா நெனைக்கிற அது உங்க ம மதர் வந்து உங்க பிரதர் கூடயே பேசலால
பிரதர் கூட பேச தெர்லயே அவங்களுக்கு வந்து அது ஆ அதாங்க அவங்கள பொறுத்த வரைக்கு ஃப்ரெண்ட்ஸ்குல்லா இது பண்ணக்க கூடாது ஆனா அவங்க மட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலா இருப்பாங்க அதுதா உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னனே ம்
எல்லாரோட சைக்காலஜி இருக்காங்க
ஆமாங்க நானு எ கொழந்தைகள விட்ருவங்க எ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரீயா போயிட்டு வா நீ ஊர் பொடுத்துட்டு வா மெயினா இந்த சோவோட பொண்ணு கூட மட்டு சேராத கெட்டு போய்டுவ
ஆமா ஆமா
ஏன்னா நான் கெட்டு குட்டிசொவரு ஆய்ட்ட ஏன்னா நானு கெட்டு குட்டிசொவரா போய்ட்ட
ஹிஹிஹி
ம் பியூட்டி அக்கா கூட சேரு அவங்க பொண்ணு கூட சேரு ம் அவ பைய இருந்தானா கரெக்ட் பண்ணிவுடு
ஆமா பரவா இல்லயே
ஆ அப்ற வந்து சோக்கு ஒரு பொண்ணு இருந்தா அது அடக்க ஒடுக்கமா இருக்கான் பாப்ப பாத்தன்னா அது நல்லா வேலை இருந்துதுனா அதுக்கு ஹாஹாஹா
அப்பற வந்து கேப்பாங்க நீ சாப்டதயெல்லா பாட்டி வில் ஒன்
ஹிஹிஹி
அவ்ளோதா முடிச்சு விட்ருவாங்க
ம் அதுதா ஒரு ஷோ போடுவாங்க அவுங்க பொண்ணுங்க எல்லாருமே சேந்து குடும்பமே சேந்து போடுவாங்க சோ சீ ஹே சிரிப்பா இருக்கு ம் குடும்பமா நிந்து சோப் போடுவாங்க சோக் குடும்போ ஆ சேரிங்க நீங்க பண்ணுங்க பாய் ம்